ஆ
ஆ என்ன பண்றீங்க
நானாங்க நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்லா யோஸ்சிட்ருக்கே
அப்டியா
ஆமா
சேரி செய்ங்க
எங்க அத்த இட்லிக்கு மாவ் அரச்சாங்க
ம்
அது சரியே இல்ல உளுந்தல்லா அப்டியே அதிகமா போட்டு அரச்சுபுடாங்க போல
ஆ மாவு அரையாய்டுச்சு போல இருக்கு உளுந்து மாவு
அ அ ஆமா இட்லியு வரமாட்டிகுது தோசயு வரமாட்டிங்குது
அப்ப இட்லி உக்காந்து அடஞ்சு அடஞ்சு போகுங்க
ஆமாங்க நீங்க என்ன ரேஷியோல போடுவீங்க
ஆ இந்த எட்டுக்கு ஒண்ணு போட்டா கொஞ்சோ நல்லா இருக்குங்க கரெக்ட்டா இருக்குங்க
எட்டுக் ஒண்ணுணா
அரிசி எட்டு டம்ளர் நா அதுக் தகுந்தது ஒரு டம்ளர் உளுந்து போட்டா கரெக்ட்டா இருக்குங்க எனக்கு
அப்டி எந்த டம்ளர் எடுத்தாலு
ஆமங்க
ஓ ஓகே ஓகே
நம்ப உளுந் நம்ப உளுந்து அத கெளம்பற பொறுத்துதாங்க இருக்கு
அப்புடியா
இந்த வெள்ள உளுந்து போட்டா நல்லா பொத பொத நல்லா களம்பு
சேரி
அ கருப்பு உளுந்து அந்தளவுக் களம்பாது ஆனா அதா நா முன்னாடிக் முன்னாடிலா கொஞ்சோ கம்மியாதா போட்டு பாத்தே
சேரிங்க
இப்ப ஆனா அந்த கரெக்ட்டா இந்த எட்டுக்கு ஒண்ணு போட்டாதா கொஞ்சோ நல்லாதாங்க இருக்கு
அதாங்க என்ன பண்றது தெர்ல இன்னு கொஞ்சோ ஒரு மாச தாங்க நா வீடு தனியா பேய்டுவே
ம்
அப்ப எல்லா வேலயு நா தான செய்யணு
ஆமாமாங்க
அத மாவு அரைக்கிறது எப்டி மொளகா தூள் அரைக்கறது எப்படி எல்லாமே கத்துக்கணுங்க
அதுலா நல்லா சமச்சிருவே சாப்பாட்ல்லா நல்லா செஞ்சிருவே
வி
மீதி எல்லா வேலையு எங்க அத்ததா செய்வாங்க மாவு அரைக்கிறது மொளகா தூள் அரைக்கிறதுல்லா அவுங்கதா செஞ்சுட்ருந்தாங்க நம்ம வேற வீட்டுக்கு போறதுக்கு அப்ப அவுங்க இப்ப எதிர்பாக்க முடியுமா சொல்லுங்க எல்லா த்துக்கு செஞ்சு குடுங்கன்ணு
அதெல்லா பெரியே கஷ்ட இல்லங்க ரெண்டு தர தெரிஞ்சுட்டீங்னா அது மறுடியு உங்களுக்கு தானா வந்துரு நீங்களே பாத்தா கூட ஒரு தட தப்பு பண் ஒரு தட தப்பு பண்ணா கூட அடுத்த திருத்திக்லாங்க
அதுதா நான் என்ன பண்ண போறே அங்க போயிட்டு ஒரு சின்ன கிரைண்டர் இருக்குல்ல
ஆமாங்க அந்த வெட் கிரைண்ட்ரு இருக்குல அதா இப்பதா மாடல் மாடல்லா வந்துருக்கே
அதா இல்லங்க எனக்கு ஆப்ரேஷன் வேற பண்ண ஒடம்பா என்னால வெயிட்லா தூக்க முடியாது
தேடுனீங்க
நா விஸ் சின்ன கிரைண்டர வச்சுதா ஓட்டிக்கலான் பாக்றே பாப்போ
போதுங்க இந்த இது இப்பதா தானாவே ஓ சாச்சா ஊத்ற மாரில்லா வந்துருக்கு
ஆமாங்க
அது வாங்கி வச்சுக்கங்க அது கழுவு வேலையு கொஞ்சோ மிச்சமா தா இருக்கு உங்களுக்கு
ஆமாங்க அதா அந்த மாரிதா செய்யலான் ருக்கே நெறைய வாங்கணு கேஸ் அடுப்பு வாங்கணு சிம்மினி வாங்கணு நெறைய வேல இருக்குங்க இனிமே தாங்க வீட்ல நெறைய வேல இருக்கு
வீடு கட்றது சும்மா வாங்க
ஆமாங்க ஒரு ஒரு நெலகதவு வேற போய் வாங்க போனு
நீ எங்கங் எங்கங்க வாங்க போவீங்க
அது ஒரு எடத்துல சொல்லிருக்கோங்க பாரம்பரியமான எடத்துல சொல்லிருக்கிறோ
ரெடிமேடா இல்ல சொல்லி செய்றீங்களா
இல்லங்க அ அ செய்யிறதுங்க மரத்த வாங்கி குடுத்து செஞ்சு தராங்க
அதுவு நல்லது தாங்க உங்களுக்கு
ம் காலங்காலமா கெடக்குணும்ள நம்ம வீட்ல
ஆமாங்க இந்த இந்த கரையெல்லா அரிக்காம பாக்
இல்லங்க இல்லங்க பர்மா தேக்ல தாங்க செய்யிறோ
அப்ப நல்லாதாங்க இருக்கு
நம்பர் ஒன் குவாலிட்டி அது பாரம்பரிய எடத்துல தா போய் வாங்கி எல்லாமே செஞ்சீட் இர்க்கோ ஒன்னு ஒன்னு பாத்து பாத்துதா செஞ்சீட் இருக்கே
வீடு கட்றது ஒரு தடவ தானங்க அது நல்லபடியா செஞ்சு முடிச்சின்ணு
ஆம்மாங்க நம்ம புள்ளங்க வாழ்றது கடைசி வரிக்கு அதுங்களுக்கு நல்லா படியா செய்யிணுங்க
இல்ல இப்ப கொஞ்சோ பாத்து பாத்து செஞ்சிட்டோம்னா நம்ம கால ஃபுல்லாவே எந்த பிரச்சனையு இருக்காதுங்க
ஆமா நாதா நீ போனனா ஃபுல்லா மாடியில போயிட்டு ரூஃபுக்கெல்லா தண்ணி வுட்ட தண்ணி வுட்டுட்டா எத்தன தடவ ஏறி ஏறி எறங்கிட்ட ஐயோ கால்லா ரொம்ப வலிக்குது எனக்கு
அ ஆனா படிக்கட்ல ஏறுபோது வலிக்கு நீ அப்டியே பழகிட்ன்னா உங்களுக்கு தெரியாதுங்க
ஆமாங்க எனக்கு இப்பயே வலிக்குது நா வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறேனே தெரில நானு யோ ச்சிட்டே உக்காந்துருக்கங்க
கொஞ்சநேரோ பாத்துக்குலாங்க ஒவொன்ன ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக் ஒவ்வோரு அரையா எடுத்துங்க ஒரு நாளைக்கு சமையல் அரய சுத்த பண்ணுங்க
ஆமா
ஒவ்வொருளைக்கு ஒவ்வோரு அரையு சுத்தம் பண்னுங்க
நாங்களு எவ்ளோ நாளைக்கு ஒன்னொன்னா எடுத்துட்டு செய்யுணு நெனச்சிட்டு இர்க்க உங்க வீட்ல எல்லா வேலயு நீங்கதா செய்
ஆமாங்க எல்லா வேலயு நாங்கதாங்க செய்யிணு புள்ளங்கள அனுப்பிவுட்டதுல இருந்து கால் காலையில இருந்து எல்லா வேலயு செஞ்சுமுடிக்கிறதுக்கு பதினொரு மணி பண்ணண்டு மணி ஆயிடுதுங்க
அப்டிங்களா ஐஐயோ நா அப்டி நெனச்சிருப்ப போல
எல்லாத்தியு அப்டி அப்டியே போட்டு வச்சிருவாங்க இல்லங்க அவுங்க தனியா இருக்காங்க
அப்றோ நீங்க உங்கவீட்ல எல்லா வேலயு நீங்க மட்டுதா செய்வீங்க அப்ப
ஆம்மங்க
கஷ்டதாங்க எனக்கு இப்போதைக்கு எங்க அம்மா மாரி இருக்காங்க
ம்
ம் அடிக்கடி டூரு போயிடுவாங்கங்க இந்த மாரி ஆன்மீக சுற்றுலாக்கலா அதிகமா போயிடுவாங்க
சேரி சேரி
இப்ப கூட எடையில இமயமலை போயிட்டு வந்தாங்க
இடேநெல்லிக்கா ஆ நல்லா இருந்துச்சாமா
நல்லா இருந்த ஆனா பயம் பயந்துட்டுதா போயிருந்திருக்காங்க கேதர்நாத்து பத்திரிநாத்து போயிட்டு வந்துருக்காங்க
தோ பனி அதிகமா இருக்குல்லங்க
ரூம்முல்ல பனி குளூர் தாங்களலயாகங்க நம்ம அவங்கெல்லா ஏ சி ல சாதாரணமா வீட்ல ஏசி போட்டால உக்கார மாட்டாங்க
ஏ
இவரு இமயமலை போயிட்டு வந்துட்டு எனக்கு ஆச்சரியமாதாங்க இருக்கு
அவுங்கெல்லா குடுத்து வச்சிருக்கு போங்க நம்மகெல்லா ஒணவுத்த குடுத்து வக்கல
ஆமாங்க நம்ம எல்லா ஒத்துழைக்காதுங்க நம்ம ஒடம்பு எல்லா ஒத்துழைக்காது எனக்கு வேற ஒடம்பு அ முடியாம இருக்கு வீசிங் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு என்னாலலா ஒரு ப பத்து படிக்கு மேல ஏற முடியாது
அது தொளசி எல்லா சாப்டுவீங்களா தொளசி இது ஓமவள்ளி எல்லா
ஐய அதெல்லா ஒத்துகாதுங்க அதெல்லா அந்த ஸ்டேஜ் எல்லா நா எப்பயே தாண்டிட்டேங்க அதிகமா இதெல்லா அதிகமா இருக்குங்க எனக்கு
ஆமா ஆரம்படேஜ்லதா அதெல்லா கேக்கு மறுபடி எங்க கேக்குது
அதெல்லா வேஸ்டுங்க அந்த சொல்றாங்பாருங்க தொளசி ஓமவள்ளிம்பாங்க அப்பற வந்து அரிசியு மெளகயு வாயில வச்சு அடைக்கிங்க அதுக்கு அது சார மட்டு அப்டியே முழுங்குங்க அப்டி சொல்லுவாங்க
ஆமா இருமல் வராம இருக்க
அதெல்லா வேஸ்ட்டு தெருமா நாலா எவ்ளவோ செஞ்சு பாத்துட்டே
இதங்க அது அன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ஜா இருந்தா பிரெச்சன இல்லங்க
கிராம்பு தெரியுமா கிராம்பு
ஆம் மா
கிராம்பு இருமல் வரப்ப வாய்ல அடக்கிப்பே வாயே புண்ணா போயிருச்சு எனக்கு அந்த அளவுக்கு நெறைய கிராம்பு சாப்டே
ம்
அந்த நேரத்துக்கு இருமல் இல்லாம இருக்கு கிராம்பு சாப்டா
ஆமா ஆமாங்க எங்க கணவர்ல்லா ஏலக்கா சாப்டுவாங்கங்க ஏலக்காவோட வெத இருக்கு அ
ஏங்க அதையு நா சாப்டேங்க
அய்யய்யோ எதுமே கேட்கல உங்களுக்கு
எனக்கு எதுமே கேக்கலங்க நா மா கன்சிவா இருக்றப்ப எவ்ளோ என்ன எனக்கு மாத்தரய விட நெறைய சிரப்பு பாட்லா அடிக்கி வெச்சிருந்தே பாருங்க
அய்யய்யோ
எங்க வீட்ல யாராவது இருமல்ன்னு வந்தாங்கன்னு வச்சுங்ளே நா இந்த மருந்து குடிங்க நல்லா பெய்டு குடுப் ப்ப அவுங்க குடிச்சிட்டு ஐயோ எனக்கு பல நாள் இருமல் ருந்துச்சி நீ குடுத்தோடே நல்லா போய்ட்டு பாங்க
இப்பியு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க
ஆமா இன்னைக்கி எனக்கு குணமாவாது அவுங்குளுக்கு குடுத்துருவே அது எனக்கு குணமாவாது இருமலு
நல்லதுதா நல்லதுதாங்க செய்ரிங்க ஆபத்துக்கு உதவுறீங்கல்ல
ஆமாங்க எனக்கு ஒரு பெனிஃபிட் ஆகமாட்டீங்கிது வந்து குடிச்சிட்டு அவுங்க நல்லா இருக்காங்க இருமல் சிரப் பு குடிச்சிட்டு
அய்யு ம்
ம் ஆமாங்க ஐயோ தாங்க முடியாதுங்க இது எனக்கு இந்த வீட்டு என்னங்க
நல்ல டாக்டர் ட்ட கேட்டு சொல்லுங்க நீங்க
ஏய் எல்லா டாக்டர்கிட்டயு பேசிட்டேங்க இப்ப கூட ஏன் கணவர் நே இவுங் கூட சொன்னாங்க எங்க அக்கா ஒரு ஊருக்கு போனாங்க டாக்டர் பாக்க
உ
அந்த டாக்டர் போய் பாத்துட்டு வரலாமானு கூட நேத்தி எங்க கணவர் கூட கேட்டாங்க ஒடம்பு முடியாம போது அடிக்கெடி நம்ப போய் அந்த டாக்ரே பாத்துட்டு வரலா அப்டி சொல்லியிருக்காரு
செரி செரிங்க எப்டினு பாருங்க
ஆ கண்டிப்பா நா போய் அந்த டாக்ட்ர போய் பாத்துட்டு தா வரணு
ஆனா பிள்ளைங்க இருக்கு இப்ப நம்ப விட்ட வேற யாரு பாத்துப்பா பசங்கள
ஐய நம்பிக்கே இல்லங்க நம்பதாங்க நம்ம பிள்ளைங்க நம்ளுக்காக தா இருக்குங்க நம்ம நம்பள நம்பி வந்து வோ நம்பதா பிள்ளைங்கள பாத்துக்கோணங்க
ஆமா அதுக்காக வாழ வேண்டிதா நம்ப
ஆமா கண்டிப்பா அதுங்ளுக்காகதா வாழ்ந்துட்டே இருக்கோ இப்ப
ம்
இன்னக்கி என்ன சாப்பாடு வேணும்னு அதுங்கதா மெனு குடுக்குங்க
ஆமா இப்ப இப்ப சாப்ட்டா தானங்க ப புள்ளைங்க பெரிய புள்ளையே இங்க சாப்டுதுங்க அது அது ஓடிகிட்டே இருக்கு வேலை வேலன்னு ஓடிட்டே இருக்குங்க
ஆமாங்க இந்த கால நேரத்துல புள்ளைங்க லேட்டா சாப்டுதுங்க பாருங்க
ஒன்னு
பாவமா இருக்குங்க காலைலயே எட்டு மணிக்லா சாப்பாடு குடுத்து அது ஸ்கூலுக்கு அனுப்புறதே பாவ்மா இருகுங்க புள்ளைங்க
ஆ ஓடிட்டே இருக்குதுங்க
ஆமா ஸ்கூல்ல வேற என்னத்த சாப்டு கொஞ்சோண்டு சாப்டுதுங்ளா அதுவே புள்ளைங்ளுக்கு என்னா ஆவுரது சொல்லுங்க பாவோ
அது எங்கங்க ஸ்கூல்ல டைம் குடுக்குறாங்க அந்த அந்த இன்டர்வல் பீரிட்ன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் குடுத்தர்றாங்க
ஐயோ உங்க புள்ளைங்க ஏன்னா கஷ்டங்க நீங்க சொன்னீங்க டென்த் படிக்கிறா பையன்னு
அது
அவ பாவமா ஆனா ஹு காலைலயே ஜூச குடிச்சா வயிறு என்ன ஆவுரது
ஸ்னாக்ஸ் ஸ்னாக்ஸ் பிரியரு குடுக்குறாங்க அதெல ஸ்னாக்ஸ் சா ஓட மாட்றாங்க
பாருங்க அப்ப புள்ளையோட ஹெல்த் கண்டிஷன் எப்டி இருக்கோ பாருங்க பாருங்கன்ன
மத்தபடி லன்ச் பீரியட் வந்தாலு எங்காச்சி கூட்டிட்டு போய்றாங்க ஏதாச்சி கிளஸ்சு அதுஇதுனு கூட்டிட்டு சல நேரோ சாப்டாம அப்பயு வர டப்பா அப்டியே குடுத்து குடுத்தபடியே எடுத்து வரா பாருங்க
அச்சச்சோ புல்ல பாவோ பசிக்குது கூட சாப்பிடாம இருக்கா பாத்தீங்களா
ஒரு நாளைக்கி போய் கேட்கணு நனச்சி இருக்கே அந்த பசங்களுக்கு ஒரு டைம் குடுக்க மாட்டேங்கிறாங்க சாப் ப்ரத்துக்கு
உங்க ஸ்கூல்ல பேரண்ஸ் மீட்டிங்னு வைக்கிறாங்களா இல்லயா
இன்னு வக்கலங்க இனிமேதா இப்பதானே பள்ளி ஆரம்பிச்சிருக்கு இனிமேதா வப்பாங்க
ஸ்கூல்ல எப்ப பாத்தாலு இப்போ ஹோம் வொர்க் குடுக்கறது பத்தாம வீடியோ வேற போடுங்க வீடியோ வேற போடுங்கங்றாங்க
ப்பள்ளிலலையா
ஆமா புள்ளிங்களுக்கு நம்ம ஹோம் ஒர்க் சொல்லி குடுக்குறதா இல்ல உக்காந்து வீடியோ எடுக்கிறதா தெரியிலங்க நானு பேரன்ஸ் மீட்டிங்ல சொல்லாந்தா இருக்க
ஆ இங்க எங்க செல்லே பாக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆ இதுல வீடியோ வேற இடைல்ல
ஐய்யோ ஹோம் ஒர்க்கே இப்ப டைரியில லா எழுதி வர்றது கடையாது
ம்
செல்லுல தான அனுப்புறாங்க
ஆமா ஆமாங்க நம்மளு அந்த செல்ல பாத்தா தா புரியிது
ஆமாங்க ஒண்ணு தெரியலன்னா நம்ம செல்ல பாதுதாங்க கத்துக்க வேண்டியதா இருக்கு
வந்து இப்ப பாடக புத்தகமே தேவ இல்லனு நனக்கிறேங்க என்ன பொறுத்த வரைக்கு
இப்பதா என்னென்னமோ வந்திட்டேங்க ஏ ஐய்ன்னு சொல்றாங்க என்னனமோ வந்துட்டு
அதுதா நானே எ பையனுக்கு வந்து அத பாத்துதா சமூக வலைதளத்த பாத்துதாங்க சொல்லியே குடுக்குறது இப்பல்லா
ஆமாங்க புள்ளயா நல்லா படிக்க வைங்க
புக்கு புக்கு குடுத்து அது தனியா கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ரெண்டு ரெண்டு புக்கு கொடுக்குறாங்க இது வந்து பு க்கெல்லா வேஸ்ட்டுங்க இப்போதைக்கு
இல்லங்க நா என்ன சொல்றனா புள்ள டென்துனு வேற சொல்றீங்க
ஆமாங்க
ஹலோ எப்டியா படிக்க வச்சி சொல்லி் குடுங்க புள்ளய பக்கத்துலேயே உக்காந்து சொல்லி் குடுங்க அவனுக்கு
ஆ என்ன என்ன சொல்லி குடுக்கணு தெரியிலிங்க எங்கேருந்து கொஸ்டின் எடுப்பாங்கன்னு தெரில ஏதோ படிச்சிட்டு இருக்காங்க அவ
சேரிங்க புள்ளய நல்லபடியா படிக்க வைய்ங்க
ஆ சேரிங்க
ஆ சேரிங்க திருப்ப கால் வந்துச்சுன்னா கூப்
கண்டிப்பாங்க கண்டிப்பா உங்கள அழைக்கிறங்க வைக்கவா ஆ வைங்கங்க